ஹலோ அக்கா கேக்குதா
ஆ
ஆ அதா சு சீ எல்லா இருக்குக்கா
ம் ம்
மாசத்துக்கு ஒரு சீலு நம்ம எடுக்காம இருந்தோம்னா அ அடுத்த மாசோ சம்பளத்துல வந்து சே த்து கொடுப்பான்னு சொல்லுவாங்க ஆனா குடுக்க மாட்டாங்க ம்
இதுக்குரமுன்னா நாங்க செஞ்சுது குள்ளயே அந்த மாதிரி அனுபவம் இருக்குது
ஆ
எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி ஏதோ குடுப்பாங்கன்ற ஒரு ஆசைதா நம்ம வாங்கறது கம்மி சேலரிங்க சரி போனாக்கா குடுப்பாங்க செய்வாங்க அப்டின்னு சொல்லிட்டு லீவ் எடுத்து என்ன பண்ண போறோம்ப அப்படின்னு சொல்லிட்டு போய் செய்வோம்ப செஞ்சாலுமே அந்த லீவு போயிடுச்சன்னா போனதா போன மாசமே உங்களுக்கு லீவு போயிடுச்சி அப்டின்னு சொல்லிட்டு போட மாட்டாங்க அந்த சேலரி எல்லா
இங்கயே அதே மாதிரிதா அதனால நான்ல்லா கரெக்டா மாசத்துக்கு ஒரு நாள் கம்பல்சரி லீவ் எடுத்துடுவே ஏன்னா இப்ப கேரி ஓவருன்னனு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு மாசோ எடுக்கலாம்ன்னா அடுத்த மாசோ ரெண்டு நாள் சேர்த்து எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க அது மாரியு இங்கெல்லா கடையாது அதனால நா பாப்பே மாசத்துக்கு ஒரு நாள் எடுத்துட்டு கம்முனு தூங்குறத்துக்குன்னே ரெஸ்ட் எடுப்பே காலையில எழுந்துக்கவே மாட்டே பன்னெண்டு மணி வரைக்கு நல்லா தூங்கிடுவே நா லீவ் போட்டது இதுக்காக தானே அப்படின்ட்டு பன்னெண்டு மணி வரைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு திருப் ப்பி சாப்பிட்டு திருப்பி ரெண்டு மணிக்கு எல்லா படுத்துட்டு திருப்பி ஆறு மணிக்கு தா எழுந்துவே அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துப்பே
மாமியாரெல்லா எதுவு சொல்ல மாட்டாங்களா
பா அதெல்லா சொல்ல மாட்டாங்க சுடானு ஒரு நாள் தானே அப்டி நம்ம மொத்த சம்பளத்தையு வீட்டுக் குடுக்கு போது எங்க இருந்து நம்மள கேட்பாங்க
ஓகே ஓகே
ம் அதனாலங்க ஒர் ஒரு ரூபா இது வரைக்கு எனக்குன்டு நா எடுத்து வச்சுனது கெடையாது ஒரு ரூபா நா எடுத்து சேர்த்து வச்சது கெடையாது பத்து வருஷோ வேல செஞ் செஞ்சப்ப எனக்கு இப்ப பதினோரு வயசா ஆமா அவன ஒன்பது மாசத்துல விட்டு வேலைக்கு போனே பத்து வருஷ ஒரு ரூபாய் எனக்குன்னு சேர்த்து வச்சதும் கிடையாது ஒரு ரூபாய் எனக்குன்னு எதுவுமே வாங்கிக்கது கிடையாது பொதுவா வாங்கிக்கிறது தா ஏதாவது துணி னு நம்மளுக்கு போட வேணு அப்டி னா ஏதாவது பொதுவா வாங்கிக்கிறதுதா எனக்குன்னு ப்ரஸ்னலா நகையோ இல்ல சீட்டோ போட்டு காசு சேத்து வச்சு அது மாரிலா எதுமே பண்ணிக்காமே விட்டுட்டே இப்ப யோசிக்கிறே ச்ச வேஸ்ட் பண்ணிட்டோமோ இந்த மூணு வருஷோ நம்ம வந்து எப்படி சொல்றது எல்லாத்துக்கு அவுங்கள கேக்கும் போது எனக்கே சங்கடமா இருக் ஐய்ய்யோ நம்ம எல்லாத்துக்கு காசு கேட்டுனு இருக்குமே நம்மளுக்குட்டு ஏதாவது காசு இருந்ததுன்னா நம்மட்டு நம இப்ப எதுக்கு எதுக்கு இப்போ அப்படின்னா கேக்குறாங்களா ச்ச நம்மோ இத்தன வருஷம் நம்ம செஞ்சோமே முகம் சலிப்பு இல்லாம கொடுத்தோமே இப்போ வந்து து இவ்ளோ கஷ்டமா இருக்கேன்ட்டு ஒரு பக்கோ நிறைய யோசிச்சுட்டே
அதனால வந்து இனிமே நீங்க என்னா பேசுறீங்க உங்களுக்கு ஒரு பாப்பா இருக்குது குடுத்ததெல்லாம் போது இனிமே சம்பாதிக்கிறது கொஞ்ச வர்றதுல குடுங்க வீட்டுக்கு குடுத்துட்டு இப்ப புதுசா போயிருக்குறே இப்ப இவ்ளதா சேல்ரி வருது அப்பிடின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு நீங்க ஒரு பாதுகாப்புக்கு எடுத்து வச்சீங்லானா உங்க கைல ஒரு நூறு ரூபா இருந்தாக்கா எதோ டக்குன்னு எதோ உங்களுக்கு புடிச்சது காலி ஆயிடுச்சுனா பாப்பா கேக்குறவா தம்பி கேக்குவா அவுங்களுக்கு செலவு பண்ணுவீங்க வாங்கி வைக்கவு இல்ல உங்களுக்கே வெச்சா ஒரு நாளைக்கி ஒரு ஒடம்பு சரி இல்லாம போன ஒரு இஞ்ச க்‌ஷன் பண்ணுவீங்க ஒரு டேப்லெட் வாங்குவீங்க எல்லா உங்களுக் கு சரியா இருக்கு நமக்குன்னு ஒரு நூறு ரூபா இனியும் சேமிச்சு பழகுங்க சிறுசேமிப்பு ரொம்ப அவசியோ பாருங்க அ ரொம்ப நேர்மையா இரு க்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு சிறுசேமிப்ப எடுத்து வச்
ச்சுட்டே ரொம்ப அனுபவிச்சுட்டே நாலு வருஷத்துல வீட்ல இருந்து இல்லாத பல நெறைய ஆ அனுபவிச்சுட்டேன்னு வச்சுக்கங்களே அதனால இதுக்கு மேல அப்டிதா யோசிச்சு வச்சிருக்கே ஆனா நம்ப மனசு எங்க கேக்குது திருப்பி என்ன அதுதா திட்டுவாங்க எங்க அக்கா எல்லா. நீ இப்டியேதா சொல்லுவே திருப்பி போய் எல்லாத்தையு க அப்டி நீ சேத்து வச்சாலு திடீர்ன்ட்டு வந்து அவங்க யாராவது வந்து நின்னு காசு கேட்டா ஆ ஏன்கிட்ட இருக்குக்கா இந்தாக்கா நா தரேங்க்கா அப்டின்னு போய் நீட்டுவே உன்னல்லா நம்பவே முடியாது நீ இப்டியேதா சொல்லுவ உனக்கெல்லா இந்த மனச இப்டியேதா வச்சுனு இருப்பே அப்டின்னு திட்டுவாங்க என்ன பண்றது அதனாலே பயமா இருக்கு சரி கம்முனு இப்படியே இருந்திருலாமா வேலைக்கி போகாம கூட நம்ப வேலைக்கு போனா நம்ப எப்டி மாறுவோ திருப்பி நம்ம இப்ப இப்ப கொஞ்ச பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களே எங்க வீட்ல திருப்பி நம்ம கிட்ட போய் நம்ம வீட்ல காசு வாங்குவாங்களான்னு கூட தெரியாது அப்டின்னு ஒரு பக்கோ யோசனையா இருக்கு.
ம் அந்த மாரி எல்லா நெனைக்காதீங்க சம்பாதிச்சு நம்ம சம்பாதிச்சாதா நமக்கு மதிப்பு எனக்கு தெரிஞ்ச அனுபவ த்துல நானு ஒரு மாசோ வீ வீட்ல இருந்தது எனக்கே ரொம்ப இதா இருக்குது. அதனால நானு வேல தேடி போயிருணு இருக்கும் போது சம்பாதிச்சுக்கணு உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கு நீங்க சம்பாதிங்க சம்பாதிச் சு நீங்க ஒரு ஆயர்ரூபா உங்களுக்குன்னு தனியா எடுத்
அதான் பிள்ளைங்க பேர்ல கூட ஒரு ரூபா சேவிங்ஸ்னு கெடையாது பைய பேர்லயு சரி பாப்பா பேர்லயு சரி ஒரு ரூபா அதுங்களுக்குன்னு சேவிங்ஸுனு கெடையாது ஏன் பாதி ஜுவல்ஸ் சொன்னா நக வந்து ஆ அடமானத்துல பேங்க்ல இருக்குது. அதுக்கு வட்டி கட்டினுந்தா இருக்கோ சோ இவ்ளோ இருக்குபோது நம்ம வேலைக்கி போய் இந்த கடன எல்லா அட பாப்பாக்கு சேவிங்ஸ் பண்ணு பைய பேர்ல சேவிங்ஸ் போடு பேங்க்ல இருக்க நகைய திருப்பு அப்டின்னு எங்க அக்கா எனக்கு அட்வைஸ் பண்ணிட்ருப்பாங்க
அதுக்குதா நாங்களு சொல்றேங் க இப்ப நம்ம க்குமே நம்மளுக்குனு ஒரு பாப்பா இருக்குது அது தா பாப்பாவுக் பண்ணனு இல்லெங்ளா இப்ப செல்வமகள் திட் டமெல்லா நெறைய இரு க்குது செல்வமகனு இரு க்குது செல்வமகள் திட்டமு இருக்குது உங்களால முடுஞ்சது ஒரு ஃபைவ் ஹன்ட்ரடு ஃபைவ்ஹன்ட்ரடு கூட போட்டுவைங்க போது அவங்கல்லா அவங் கிட்டயு மொத்தமாவு குடுத்துட்டு எதிர்பாக்கற்து நம்ப எதிர்பாத்து நிக்கிறது தப்பில்லிங்ளா
ஆமா நா செல்வமகள் சேமிப்பு திட்டொந்தா ஆ அதுல போட்ருக்கோ தம்பிக்கு நா வேலைக்கு போற வரைக்கு மாச ஆயருபா தா அதுக்கு மேல கட்ட மாட்டே மாச ஆயருபா தம்பி பேர்ல கரெக்டா போட்டுட்டே வந்துட்ருந்தே நா மூணு வர் ஷொ ஆச்சா ஒரு ஆயருபா கேக்குறே ஆயருபா தரல கேட்டா ஆ இது கார்டியன் பேரு ஏ பேரு இருக்கு நீ ஏ பேரு போட்ருக்கனு ஏ அவரு பேரு போட்ருந்தா டாக்ஸுக்கு வந்து எனக்கு பெனிஃபிட் ஆயிருக்கு ஆடாக்ஸ் இப்ப வேஸ்ட்டா போது நா கட்றதுக்கு நா கட்ட மாட்டே அப்டின்னு உக்காந்துட்டாரு நா பேரு எழுதமோது அவருக்கு அவ்ள சம்பள இல்ல அந்த செ செல்வ மக்கள் சேமிப்பு திட்டம் ஓபன் பண்ணும்மோது அவ்ளோ சேல்ரி டாக்ஸ் புடிக்கிற அளவுக்கு அவருக்கு சேல்ரி இல்ல அப்பவு ஃபோன் பண்ணி கேட்டே இது மாரி கார்டியன் பேர் கேக்குறாங்க அப்னா யார் பேர் போடனுன்ட்டு போட்டுக்கோன் சொல்ட்டாங்க அவரு பேச்சு மீறா மீறி நா எதுமே செஞ்சதில்ல ஆனா அவர் அத மறந்துட்ருக்காரு மறந்துட்டு இப்போ அந்த ஆயிருபா குடுக்க மாட்றாரு பைய பேர்ல போட்றதுக்கு
அது யாருக்கு போட்றீங்க உங்களுக்காது குடுக்குறாங்க உங்க பையனுக்கு தான குடுக்குறாங்க பொதுவா நம்ம பிள்ளைங்களுக்கு போட்றோமுனு சொல்லி
ஆ அதல்லா இந்த மாரி சின்ன சின்ன விஷ்யொ வரம்போது நம்ளுக்கு என க்கு அதுலருந்தா சங்கடமாயிடுச்சு இப்ப நம்பளுக்குன்ட்டு ஒரு சேவிங்ஸ் இருந்தா எடுத்து நம்ப பையனுக் பேர் தானெ போட்ருப்போ பதினெட்டு வயசு பிறகு ஒரு நாலு லட்சோ வந்ததுனா ஏ அவ காலேஜுக்கு கட்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இரு இல்ல ஒரு லட்ச வந்ததுனாலு எதோ ஒன்னு பிள்ளைங்களுக்குந்தான யூஸ் பண்ண போறோ நம்ப கைல ஆயருபாய்ல இந்தா சேரி நம்ப எதாவ்து வேல செய்வோ அப்டின்ட்டு எதா ஒர்க் ஃப்ரம் ஜாபு எதாவ்து ஒன்னு தேடிட்டு பண்றது அதுலந்து வர காசெடுத்து அதுலருக்கற்த காசு எல்லாத்து தேதா போஸ்ட் ஆஃபிஸ்ல போட்றது இப்ப ப பொண்ணுக்கு ஓபன் பண்ண முடில செல்வமகள் சேமிப்பு திட்டம் அவளோட அ பர்த் சட்டிஃபிகேட்ல இருக்குற நேமு ஆதார் கார்டல இருக்குற நேமு இனிஷியல் அப்பா பேர் முன்னாடி பின்னாடி இருக்கு அதனால இனிஷியல்ல முன்னா டி பின்னாடி பர்த் சர்டிஃபிகேட்லயு ஆதார் காட்லையு மாறி இருக்றதுனால ஓபன் பண்ண முடில அப் டின்ட்டு சொல்லி வச்சிருக்குறாங்க அத மாத்தனு
மாத்திட்டா அவுங்க அப்பா பொறுப்புலே விட் ருங்க நமக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குதுங்க நல்லைய நறைய வெலவாசி ஏறிடுச்சு ஒரு கிராம் தங்க எடுக்க கூட நம்மளால மு டில அதனால பிள்ளைங்க எ திர்காலத்துக்கு படிப்புக்கான கூட நம்ப என்ன குடுக்குறோங்களோ இல்லயோ ஒரு கல்வி சிறந்த கல்விய நம்ம குடு க்கனுல்யா அதனால படிக்க வை க்கிற அளவுக்காக கூட நீங்க போட்டு வைங்க அப்பிடின் சொல்லி அவுங்கிட்ட சொல்லுங்க நீங்க தனியா நீங்க சேமிப் பண்ணி நம்ம அப்பா அம்மாவுக்கோ அக்கா தங்கச்சிக்கோ குடுக்க போறதில்ல நம்ம பிள்ளைங்களுக் க்குதான நம்ம சேர்த்து வைக்கிறம்ப எதிர் காலத்துக்கு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நம்ம யாருகிட்டயு கட வாங்காம அப்ப நம்மகிட்ட இருக்குமோ இல்லியோ எப்பிடி இருக்குமோ நெலம இருந்தா பரவாயில்ல சந்தோஷப்பட்டுக்கலா இல்லன்ற பட்சத்தில என்னா செய்ய முடி டியு அதனால இப்ப இருந்து போடலாங்க பிள்ளைக்கு போடுங்க அப்பிடின் சொல்லி பாப்பாவுக்கு சொல்லி எடுத்து சொல்லி கம்பல் பண்ணியாவது கூட போடவைங்க பாப்
அதுதா அந்த பஸ்ட்டு ஆதார் காடு ஆதார் கார்டு கம்பல்சரி கேக்குறாங்க ஆதார் கார்டு இருந்தாதா பண்ண முடியுன்ட் சேரி ஆதார் கார்டு ரெடி பண்றதுலதா கொஞ்சோ வேலையா போயிட்டு வந்துட்டு இருக்கறே அதுலயு ஏ பேர போட்டுட்டா திருப்பி அதுக்கு எதுக்கு மா ஏ எனக் எனக்கு தல உலுரு அனால நீங்கதா போய் சனிக்கிழமை நா போ வைக்கிறே சனிக்கிழம நீங்க வரம் போது போயிட்டு ஆதார் கார்டு ப்ராசஸ் பண்ணுங்க அப்பிடின்னு சொல்லி வைக்கிறே அவங்க வராங்க சனிக்கிழம வராங்க அத பாக்கவே மாட்டறாங்க அதுக்கப்புறோ அத எப்ப சொல்ல போறாங்களோ என்ன சொ சொல்லிக்காட்ட போறாளோ தெரில
என்ன நம்ம புள்ளைங்களுக்கு நம்ப செய்யறதுக்கு இவங்கற இப்பிடி எல்லாம் பே சர பாருங்க படிச்சவங்களே நம்பி ப்பிடி இருக்குறங்க
உ
படிக்காதவங்களே வில்லேஜிங்கிள எல் லா நெறைய அவங்களே ரொம்ப விழிப்புணர்வா இருக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு அதுல போட்ணு இதுல போட்ணு அப்பிடி இருக்கணு இப்பிடி இருக்கணு நம்ம பிள்ளைக்கு அப்பிடி சேர்த்து வச்சாக்கா ஒரு கல்யாணத்துக்காகு ஏதோ ஒரு படிப்புக்காகு எ ட்டு ஒரு செலவுக்கு பெண் பிள்ளைங்களுக்கு ஆகும் சொல்லிட்டு நெறைய அந்த மாரி வில்லேஜிங்களா நெறைய போட்டு வைக்கிறாங்க
சாராக்கறாங்கக்கா நம்மதா இப்போ ஒன்னு பாருங்க ப்புலா நாலா கல்யாணம் பண்ணிட்டு வரம் போது எனக்குல்லா ஒரு சேவிங்ஸ் எங்க அம்மா அப்பா வச்சு தரல ஒரு போஸ்ட் ஆபிஸ்ல எங்களுக்குல்லா செய்யல நாங்க எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா நா கரெக்டா வேலைக்கு போனே அ கல்யாணம் க் இது போ கா காலேஜ் முடிச்சோன்னா வேலைக்கு போன அப்ப பஸ்ட் சம்பளம் மாசம் பதினைஞ்சாயிரரூவா அப்பதக்கி கரெக்டா எங்க மம்மி வருஷ அப்பத்தக்கு பதினஞ்சாயிர ரூவா ஒரு கிராம் ஆ சி ஒரு சவரமே பதினைந் சயிரந்தா கரெக்டா மாசம் மாச ச எங்க மம்மி போயிட்டு ஒரு ஒரு ச ஒரு ஒரு அ இது வங்கிந்து வச்சிருவாங்க காயின் எட்டு கிராம் காயின் வாயின்ட் வந்து வாயின்ட் வந்து வச்சுருவாங்க கரெக்டா பன்னெண்டு மாசம் வேலைக்கு போன பன்னெண்டு கிராம் பன்னெண்டு சவரம் இருந்தது என் கல்யாணத்துக்கு இப்படிதா எங்க மம்மி சேர்த்தாங்க கடைசி நிமிஷம் பென்னு பொண்ணுக்கு கல்யணம் பண்ண போறோன்ட்டு எ சம்பளத்துலேயே அப்புறோ வீட்டுல இருந்து எங்க எங்க சின்ன வயசுல இருந்து போட்ட நகைங்கல்லா ஒரு ஒரு நாலு சவரம் மொத்தம் பதினாறு சவரத்துல அழகாக கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க பத பதினாறு டூ இருபது இருக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க மத் மத்தபடி தனியா சேவிங்ஸ் போஸ்ட் ஆஃபிஸ்ல இந்த மாரி சையின் போட்டு எடுத்துக்கு கோம்மா எனக்கு ஞம் அப்படிலா சா பண்ணவேல்ல
அவுங்களு சிட்டில வாழ் ந்துருவங்க டவுன்ல எல்லாமே வெல குடுத் த்து வாங்கி செஞ்சு பண்ணி இது பண்ணதுனால அன்னைக்கு ஒரு ஏட்ல உங்க நம்மளுடைய அதிர்ஷ்டம் ஒரு சவரன் பா பதினைஞ்சாயிர இருந்தது அத நம்மளுடைய லக்கு நம்ம இதுல வந்துட்டு இப்ப இப்போ பாருங்க ஒரு சவரன் எடுத்துட்டா ஒன்றரை லட்ச ரூபாய் செய்ய கூலி சேதாரத்தோட அது பாப்பாவா சம்பாதிச்சு அவ எடுக்குவான்னு அவ ஃபியூச்சர் வெளிய நாம அந்த மாதிரி இருக்க முடியும் நம்ம நாலுபேர நம்ம எதிர்பார்க்க முடியுமா அது தப்பு இல்லைங்கிளா அதுனால இப்ப இருந்து நம்ம சேமத்து வைக்கிறதுதா இது அப்பக்கு இப்பக்கு கம்பேர் பண்ணாக்கா நெறயவே இதாயடுச்சு
ஓஓஓ
என்னும்ம செய்ய முடியுறதில்ல ஒரு கிலோ வெங்காய வாங்க முடியுறதல ஒரு கிலோ தக் காளி வாங்க முடியறதுல பதினஞ்சாயிரத்துக்கு போர் இப்ப ஒன்னு எடுத்தப இப்ப பதினைஞ்சாயிரத்துக்கு ஒரு கட்ட பேக்கே எடுத்து போனா கூட ரொம்ப மாட்டேினதுன்னு ரொம்ப ஃபீல் பண்றம்ப அப்றோ எப்டி புள்ளைங்களுக்கு நாம செ சேமித்து வெக்கிறது போடுறது செய்யுறது அதனால உங்க வீடுக் க்காருக்கு சொல்லுங்க சிறு சேமிப்பு சேத்தி இருக்கலாங்க
உம் சரி
நம்ம புள்ள தான
உம் சொல்றே
சொல்லி எடுத்து சொல்லி போடு வைங்க கம்பல் பண்ணி
ம் சேரிக்கா சேரிக்கா சேரிக்கா உம் அப்றம் பேசுக்கா உம் தேங்யூக்கா பாய்